வணக்கம் வண க்கம் வணக்கமா எப்டி இருக்கீங்க
வணக்க வணக்கொ நா நல்லாருக்கங்க நீங்க நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்கே வீட்ல எல்லாரு எப்டிருக்காங்க
வீட்ல எல்லாரு
எல்லாரு நல்லார்க்காங்க அப்றோ இந்த கொரோனான் சொல்லிட்டு ஒ டைம் வந்துர்ல
ஆமாங்க ரெண்டாய்ச் ஆ இதுல பத்தொன்போ
அ அந்த டைம்ல நீங்க எப்புடி ஒங்க வீட்ல பொழுதுபோக்குனீங்க
எ நா பொழுத போக்குனது ஃபோனுங்க ஃப்ரீ ஃபயர் ம் கேமுங்க எனக் ஃப்ரீ ஃபயர் நா வெளையாடுவுங்க ஆ ஃப்ரீ ஃபயர் ஃபுல்லா வந்துட்டு ஃப்ரீ ஃபயருங்க யா ஃப்ரி ஃபயர்யே ப்டே வெளாண்டுகிட்டு அப்புறோ அப்டே சென்னைல நறைய ஃபிரண்ட்ஸா பழக்கமானாங்க அப்டே கேம் ஃபிரண்ட்ஸ் எல்லா பழக்மாயி நல்லா ஜாலியா ஃபிரெண்ஸாருக்கு ஃப்ரி ஃபயரு எனக் கொரோனா லாக்டவுன்ல ஃப்ரி ஃபயர் நல்லா ம் ஃபோனுக்குள் நல்லா கேம் வெளாண்டுட்ருப்பங்க எனக் கொரோனால்லா கேம்லியே அப்டியே போயிட்ச்சு அப்புறோ அந்த காலேஜ் எக்ஸாம் வந்துச்சு ஆன்லைன்லியே எழுதிட்டே அதுல எது பாஸ் ஆயிட்டே உங்குளுக்கு எப்டி போச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது லாக்டவுனு அவ்வளதா பாத்து எழுதி குடுத்துட்டங்க எதோ ஒரு விஷியோ கெடைக்குது சேரி பாசு ஆய்ட்டோ அவ்ளதா
ஆமா
உங்ளுக்ங்க
நான் கரெக்ட்டா நா டுவெல்த் பிளஸ் டூ முடிக்கப்பதா கொரானா டைம் அடுத்த வர்ஷோ கொரோனா டைம் ஆரமிச்சு என்னாட அதுக்கப்புறோ உள்ள எல்லா பசங்களுக்கும் பாஸ்மார்க் போட்ருக்காங்க நாங்க எங்க மாங்கு மாங்குன் படிச்சு எழு துனோ அதா பெரிய வருத்தோ ம்
அரமண்நேரமா சொல்லிட்டுக்கறே சிம்பிளா ஊத்தாப்பன் சொல்ட்டு போயிட்டன்ற மாரி அவ்ளோ கஷ்டப்பட்டு படிச்சி எழுதுறோ போய்ட்டு பொசுக்குனு முடிச்டாய்ங்க
ஆமா
அ கொரோனால வீட்லா எப்டிங்க சமாளிச்சிங்க
வீட்ல என்ன நடந்திச்சி எல்லாரு இந்த மாரியே கேம் விளாட்றது ஃபுல் இந்த கேரம் போடு கேமு அப்றோ அந்த லுடோ அந்த பாம்பட்ட இதுர் க்குல்ல அட்ட இருக்குல்ல அத வாங்கி வெச்சு ஒரு வெளாட்டு
பரமபதோ
ஆமா
அ நாங்க இங்க தாயக்கரோ இங்க தாயக்கர் நாங்க போட்டு உருட்டுட்டு வெளாண்டுட்டு அ ஜாலியா வெளாண்டுட் இருந்தோ அப்புரோ அப்பா வந்துட்டு அ ஆமா ஆனா வெளியதா போ முடியாது வெளியே போனா போலீஸார்ல லத்தி வச்சி ரெடியா நி நிக்கிறா யாருமே வெளிய வரக்கூடாது அத்தியாவசிய தேவைக் மட்டு தா வரணு அதுவு மாஸ்க் போட்டு வரணு அது டிஸ்டன்ஸ் மெயின்டெயன் பண்ணு அது இதுன்னு நறைய ரூல்ஸ் வச்சிருந்தாங்க அப்போ ஆனா அதெல்லா கரெக்ட் தாங்க
எப்டியோ அந்த வருஷத்துல்லா கழிச்சி கொண்டு போறது முன்னாடி இரு
ஆம் வாங்க நறைய பேர் அந்த உசுருலா நறைய போயிட்டுச்சி மறுபடியு அந்த மாரி வரக்கூடாது வேண்டிக்கிங்க அப்டியே வந்தாலு எந்த உசுறு போக கூடாது நா வேண்டிப்ப மறுபடியு எக்ஸாம்ல பாஸ் ஆயிரு ! ! ! ! ! ! ! ! ! ! யாருக்கு எது ஆகக்கூடாது எல்லாரு நல்லா இருக்கணு நம்மளு நல்லா இருக்கணோ
ஆமா ஆமா
அவ்ளோ தா மத்தபடி வேற எந்த எண்ணமு கடையாதுங்க
ஒரு ஆளுக்கு வந்தாலே ரொம்ப கஷ்டோ தானே நம்மளுக்கு தெரிஞ்சவுங்களுக்கு வந்தாலே ரொம்ப கஷ்டோ
ஆமா எங்களுக்கு வீட்ல எல்லாத்துக்கு ஒடம்புச் செரியில்லாம வந்துச்சு ஆனா இப்டி எ இத இது ஊச தடுப்பூசி போட்ட பாத்திங்களா அ தடுப்பூசி போட்டோணே இன்னு எல்லாத்து ஒடம்பு இதாச்சி கை கால்ல இதாச்சு எங்க அப்பா எதுனாயு தடுப்பூசி போடவே கிடையாது நாங்க எல்லாரு தடுப்பூசி போட்டோங்க அப்பா தடுப்பூசி போடாமே அப்பெல இருந்து அவர் சாப்ட்ட ஆரோகியமான உணவு அதெல்லா அவுரு நல்லா ஒடம்ப நல்லா வழுத்துத்து தடுப்பூசி போட்லியா ஏ நாளைக்கு உங்களுக்கு எங்க போனாலு நாளைக்கு தடுப்பூசி எங்க போனாலு தடுப்பூசி போட்டிங்களா அப்டி கேப்பாங்களே சர்டிபிகேட் கேப்பாங்களே அப்ப என்ன பன்னுவிங்க
அவிங்க வெளிநாட்டு எங்க போறது இல்லல்ல வீட்ல உள்ளூர் தான
உள்ளூர்ல எங்கேயாச்சு போனாலு கேக்குறாங்க யத கொடைக்கானல் ஊட்டி அதுக்கே போனாலு வண்டியில போனா கேக்கறாங்க ஈ சர்டிபிகேட்ன்டு
போட்டாச்சின் சொல்லி பொய் சொல்லணு
இல்ல இல்ல ஒனக்கு சர்டிபிகேட் இருந்தா தா உள்ள வுடுவானுங்க
ம்
அ அப்டி இன்னு பாத்துக்கலா செரி விடுங்க சர்டிபிகேட்னா ஒரு ஆன்லைன்ல போ வாங் ஆன்லைன்ல ஒரு பிரிண்ட்ட போட்டு பெர மாத்து தண்ணி கொஞ்சோ சேர்த்து தூத்துக்குமாமமா சரியா போயன்ற மாரிதா ஆமாங்க ஒங்களுக்கு ஃபேவரெட் மூவி இந்த மாரி எதா இருக்காங்க
ஃபேவரெட் மூவினா ஹாரர் மூவினா தா ஃபேவரெட்
ஹாரர்ரா
ஆமா பேய் படோ மொதல்
ஏங்க பேய்படோ எதுனா சொல்லுங்க நானு நறைய பேய்படத்த கூகுள்ள அதெல எதுல
நானு அதேமரத்துக்காகவே ச தேடி பாப்போ தேடி பாத்து டவுன்லோடு பண்ணி பன்னிச்சி பாப்பே
பாத்ருலா அது என்ன லாங்குவெஜ்தானாலு பரவால்ல எனக்கு இங்கிலீஷ்ல சப்டைட்டில் இருந்தா போதும் எதுனா படம் சொல்லுங்க நானு நறைய தேடி பாக்றே ஒரு படமு கடைக்க மாட்டேங்குது ஹாரர்ரா இருக்க மாட்டேங் து ரேட்டிங் அது இது இதா இருக்கு படம் ஒன்னு பெருசா இதாவே இருக்க மாட்டேங் து நீங்க என்னென்ன படம் பாத்தீங்க சொல்லுங்க நா சொல்றேன் ஹாரர்ரா இல்லையான்னு
நா பாத்தது ஃபுல்லா வந்து இந்த இங்கிலீஷ் படம் டப்பிங் தா பாத்திருக்கேன் அதா ரொம்ப கொஞ்சொ ஹாரர்ரா இருக்கும் ஆ காஞ்சோரி காஞ்சரிங் ஒன் பாத்துருக்கே டூ பாத்துருக்கே த்ரீ பாத்துருக்கே
பொறுமையா பொறுமையா காஞ்சூரிங் ஒண்ணு ஓகேங்க நல்லா இருக்கும்
பார்த்துட்டீங்ளா ஒண்ணு வந்து ரொம்ப இதா இருக்கும் தி த்ரில்லிங்கா இருக்கும்
ஆ அந்த துணி சீன் எல்லாம் அதெல்லாம் நல்லா ரொம்ப பயந்தேன் துணி ஒரு செகண்ட் அந்த காய போட்டு எடுத்தப்ப அய்யயோ அல்லு விட்டுச்சுங்க அதுல இருந்து அந்த படத்த பாத்து நா அப்பல்லா சின்ன வயசுல நைட் நேரோ துணி எடுக்க போறதில்ல இப்பவு போறதில்ல
ஒன் ஆன் பயம் உண்டான வகைல அது பாக்கணுனு ஒரு ஆர்வோ
ஆமாங்க அது ஒரு நமக்கு அந்த ஆர்வத் தூண்டுதுல்லங்க அதுதாங்க நமக்கு இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே
ஆனா காஞ்சூரிங் டூ பாத்தீங்கன்னா அவ்வளவா இது இருக்காது த்ரில்லிங் இருக்காது.
ஆமா ஓரளவுக் ஆனா ஒரு மாரி ஆ காஞ்சூரின் இன் ன்ட்ரெஸ்டா இருக்கு
ஆ இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு ஆனா ஒன் அளவுக்கு வராது.
ஆ அது என்னமோ மங்காத்த அளவுக்கில்லன்ற மாதிரிதா ஒன் அளவுக்குள்ள எடுங்க
அ அது மாரி ஆமா பாத்துருக்கே அனாபல் கிரியேஷன் அது நல்ல திரில்லிங்கா இருக் அனாபல் கிர்யேஷன் நல்ல திரில்லா திரில்லிங்கா இருக்கு
ஆ எனக்கு அந்த அனபல் யாரு அந்த பொம்மக்குள்ள எப்டி பேய் போச்சு அது என்னன்னு ரிசர்ச் பண்ணி பாக்கலா அப்டின் பாக்குறப்பதா அது வந்துட்டு ஏற்கனவே அது ரியலா நடந்த இன்சிடென்ட் அ அது எதெல்லா ஒரு சில எடுக்கல படோ இதாகல ஆனபில் வந்துட்டு ஒ ஒரிஜினலே இன்னமு மியூசியத்துல பாத்துட்டு இருக்கறாங்க பாதுகாக்கப்படுது அப்டின்னு போட்டுருந்தாங்கே. பெறோ பாத்த எங்க அண்ணாட்டயு கேட்ட எனக்கு தெரிஞ்சு ஹாரரான படம் போட்டு வுடுனா நா பயப்படுற மாதிரி அப்டின்னே எங்க அண்ணா போட்டுவுட்டாங்க நா அப்பயும் பயப்படல நீங்களாச் எதனா ஒரு ரெண்டு மூனு ரெக்கர் மூவி ரெக்கமண்ட் பண்ணுங்கள
அனபுல் அப்பறோ அனபுல் கிரியேஷன் அது கொஞ்சோ திரில்லிங்கா இருக்கும் ஆ அப்பறோ வந்து இனி ஒரு படொ எதோ ஒன்னு அனபுல் அனபுல் வச்சுதா ஒரு படொ வரு அது வந்து ரொம்ப த்ரில்லிங்கா இருக்காது அது ஃபுல்லுமே வந்து அந்த அவங்க வெத் வெச்சிருக்க வீட்ல வெச்சிருக்கதுதானே பேயா வரு
ஓ ஆமா ஆமா நா பாத்துட்ட அதுவும் பாத்துட்ட அடுத்தது என் நா த நின் தி நன் பாத்த நன்னு படொ நல்லா இருந்ச்சு ஒரு மாரி இன்ட்ரெஸ்டா இருந்து
ஆ நன்னு நல்லா இருந்த நன் டூ எறங்கிட்ச்சுல்ல.
ஆ நன் டூ பாத்த ஆனா ஆனா நன் ஒன் அளவுக்குலா இ இல்ல நன் ஒன் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டிங்கா ரொம்ப கிரியேட்டிவா கொண்டு போய்ர்ந்தாங்
டூ வந்து கொஞ்சொ எப்டி சொல்ல நன் சி இது இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கு பார்ட் ஒன் அளவுக்கு பார்ட் டூ எதுவுமே வரமாட்டேங்கு
ஆமாங்க அப்டி அப்டியே வந்தாலும் பார்ட் டூ நல்லா இருக்கு இல்லனா பார்ட் ஒன் நல்லா இருக்குறதுல்ல அந்த மாதிரிதாத வருது
ஆமா ஆமா அத மாரி காஞ்சுரிங் த்ரி பாத்துருக்கீங்களா?
காஞ்சூரிங் திரி வந்துருச்சா?
ஆமா வந்துருச்சே
எப்ப வந்துச்சுங்க நீங்க சொல்லி தாங்க எனக் தெரியு த்ரியு த்ரினூ எனக்கு டூ வரைக்குந்தாங்க
த்ரியு வந்துருச்சு வந்து தமிழ் டப்பிங்ல இருக்கு.
தமிழ்ல பீங்ள இருக்கா ஓகே ஓகேங்க கண்டிப்பா அப்பனா இன்னைக்கு பாக்கறங்க. காஞ்சூரிங்க பாத்துட்டு க்ரோம்லையாங்க ஓகே ஓகேங்க நீங்க நா சொல்ற படம் பாருங்க உங்களுக்கு சப்டைட்டில் இருந்தா ஓகேவாங்க இங்கிலீஷ்லல்ல லாங்குவேஜ் எதுனாலு ஓகேவா
துக்கு சப் டைட்டில் ஓகே ஆனா வந்து கா இது இது ஸ்பீச் வந்து தமிழ்லதா இருக்கு
ஸ்பீச்சு எனக் சப்டைட்டிலு எனக்கு அவன் பேசுறது எப்டி வேணா இருந்துட்டு போட்டு எனக்கு சப் டைட்டில் இங்கிஷ்ல இருந்தாலே போது ஒரு செகண்ட் சப் டைட்டில் பாக்கறனா ஒரு டைம் அவன பாக்கறனா அப்டின் பாத்துருவ சிக்கின்னு ஒரு படோ பாத்த அது ஒரு எதோ ஒரு படோ அ சிக்கின் எஸ் ஐ சி சி ஐ என் ஒரு படோ இருக்கு அ ஒரு மாரி ஹாரரா இருக்கு அது எப் எட்டு பார்ட்டு பாத்துட்ட ஒன்பதாவது பார்ட்டுல ஹிட் பண்ணட்டுக்குறா ஹஹா தமிழ் அது யூடியூப்ல தாங்க இருக்கு யூடியூப்ல தா பாத்த
யூடியூப்ல நீங்க வந்த இதுதான பாத்துருக்கீங்க ஸ்டோரி தான பாத்துருக்கீங்க
இல்லைங்க படமே பாத்தங்க
ட நானு ஸ்டோரி பாத்து இருக்கேன் என்ன மா முன்னாடி பாத்து இருக்கேன் மறந்துடுச்சு
ஓகே ஓகே அதுல எப்டி பேய் கொண்டு வராங்க எப்டி அதல்லா ஒரு மாரி இன்ரெஸ்ட்டாதா இருக்கு ஆனா ரேட்டிங்லா பாத்தா எல் லா கம்மியா குடுத்து வச்சிருக்காங்க ஏனு தெரியல ஆனா நா படோ நல்லா இன்டரஸ் இன்ரெஸ்ட்டா இருந்துச்சு ஒர்த் புள்ளா இருந்துச்சு பாக்கற ஒரு பேய் படத்துக்கு ஏன்னா அந்த படத்துக்கு ஓரளவுக்கு ஹச் சேரி ஓகே தில்லா அர்ச்சி தா இத்தனைக்கு நைட்டு தா நா அந்த படத்த பாத்த நைட் உக்காந்து டெய்லி நைட் ஆனா பார்ட் பாத்துட்டு இருந்தே ஏன்னா நைட்ல பாக்குறப்போ கொஞ்சோ அல்லு உடும் இல்லைங்க லைட்டா வீட்டுல தனியா இது பாக்கறனா லைட்டா அள்ளு உடும் தா செய்யும் அதனால ஒரு மாரி லைட்டா பயந்துட்டு தான் அந்த படத்த பாத்த ஆனா நல்லா இருந்துச்சு படோ சூப்பரா இருந்துச்சு
அப்புறோ அங்க இது வரைக்கு நா இந்த படம் பாத் து இல்ல ஆனா வந்து கதையா கேட்ருக இந்த காஸ் ஆப் லால்ராவுனானு சொல்லிட்டு ஒரு கதை வந்து ஒரு மூவி இருக்கும் அங்க லால் ரோனா
ஓ ஓகே ஒகேங்க
அதுனா ஆமா அதுதா திருப்பியு வந்துரு அது என்னது அனபல் அனபல் கம்ஸ் ஹோம் அந்த பேய் வந்து அந்த இதுலயும் வந்திருக்கு
ஓ ரைட் ரைட்ங்க நான் பாத்து இருக்கேன் ஆனா எனக்கு டக்குன்னு அந்தளவுக்கு ஹாரர்லா இது பாத் எ எல்லாமே பாத்துருக்கான்தா பட் கொஞ்சோ இதாவது எனக்கு ஹாரர் வந்துட்டு எனக்கு இன்னு நல்லா ஹாரர் பேய் எப்ப பாத்தாலும் பேய காட்டிட்டே இருங்கறா அந்த மாரி இருக்கணும் ஒரு நல்ல பாயிண்டோட வச்சிருக்கீங்கடா இப்ப டிமாண்டி காலனி பாத்தீங்ளா
டிமாண்டி காலினி ஒன்னு தா பாத்துருகேன் டூ பாத்தது இல்ல
டூ பாருங்க பார்ட் ஒன்னுக்கு பார்ட் டூக்கும் கனெக்ஷன் சூப்பரா இருக்கும் நீங்க டிமாண்டி டூ கால்னி பாருங்க பாத்துட்டு கண்டிப்பா என்ட ரிவியூ சொல்லுங்க மறக்காம
கண்டிப்பா கண்டிப்பா செரி உங்கள்ட்ட பேசனா நெறைய கத்துக்கிட்ட
ஓகே ஓகே ஞானும் உங்ககிட்ட பேசனதுல நெறைய கத்துக்கிட்ட ரொம்ப சந்தோஷங்க ரொம்ப நன்றி